கணக்ட் ஆய்டுச்சி ஹலோ கணக்ட் ஆயிடுச்சின் சொன்ன நா பேசுறது கேக்
கேக் நல்லாவே க்ளியரா கேக்குதுங்க சொல்லுங்க
ம் செரி சொல்லுங்க இப்ப நம்ம என்ன தலைப்பு பேசலா இந்த தலைப்பு பேசிக்கிட்டு இருந்தோல
என்ன தலைப்பு
ஸ்வீட்ஸ் பத்தி பேஸ்லா கேக்குதா உங்களுக்கு
கேக்குதுங்க நல்லாவே கேக்குதுங்க நீ
ஆஹ் சரிங்க
ஸ்வீட் சாப்படுறது இல்லையா ஏ நேத்துங்களும் மானசாச்சியே இல்லாமல் சொல்லாதீங்க போய்சுல நேத்து கூட சாப்பிட்டீங்களாங்க
அதான் நல்ல விஷயனு சொல்றேன் ஸ்வீட் சாப்படுறது ரொம்ப நல்ல விஷயம் அான ஆ ஒத்தைக்கு சாப்ட்டு முடிச்சுட்டேன் அதையும் யாருக்கு நிறையவே பண்ணி சாப் சத்தா நான் எல்லாம் பயங்கரமா ஆனா என்ன பண்றது யாருமேஅப்பத்தக்கு இல்லா நான் சாப்டுடேருப்ப
இல்ல சொல்லுங்க
ஃப்ரெண்ட் இருக்காங்க காஸ்ட்
பார்சலாங்க பார்சலாங்க பண்ண முடியா ஓ காசு போட்டுவிட்டு நம்ம செஞ்ச கொ அந்த மாரி வருமாங்க சொல்லுங்க
அப்போ செஞ்சு எடுத்துட்டு வரணு ஆ செஞ்சு கொடு செஞ்சு எடுத்துட்டு வரணும்
செஞ்சு எடுத்துட்டு எடுத்துட்டு வராங்க செஞ்சி அதெல்லாம் பண்ண முடியுமா
வேற பன்ன முடியு
சரி நீங்க நீங்க வந்துட்டு இ இனிப்பு அதிகமா எடுத்துட்டீங்ளா காரம் அதிகமா எடுத்துட்டீங்ளா
ஆஹ் ரெண்டுமே அதிகமா எடுத்துக்குறது இல்லிங்க
ரொம்ப பேர் சுகர் டயட் இருந்தா ஃபீஸ்லா அவ்ளோ ஆகுனு சொல்றாங்க
உம் ஆமாங்க பேஸ் நல்ல பள இதான் நான் சுகர் கட்லதா இருக்கேன் சுக சாப்பிடற இல்லிங்க எப்பாவது ஒரு நாள் சாப்பறேன் ஆ என்னங்க புரியல ஹலோ ஹலோ கேக்குதுங்களா இப்படிப்ப கால் வேஸ்டா போயிருங்க இப்ப நான் சொல்லிட்டேன்
இல்லங்க இதுக்கு செகண்ட் லைன் வந்ததுனால இதுக்கு கொஞ்சநேர அமைதி யா இருன்ச்சு சோ நீங்க அந்த டைம்ல நீ
யாரு கூப்புறாங்க தெரிஞ்சிக்கலாங்களா குள்ளது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லு
ம் சொல்லுங்க சர் அதாங்க ஆக்சுலி இப்ப சுகர் கட் பண்றதுனால ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகு ஹெல்த் பாடி ஹெல்த் ஓகேதா சுகர் கட் பண்றது ஆனா இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த பழகிட்டோ டீயல்லா குடிச்சு பழகி ட்டோ சுகரோட பழகிட்டோ இப்பனா சுகரில்லாம குடிக்கிறதுனா கஷ்டந்தானங்க
ஆ பழக பழக சரியா போயிரு நா லெமன் டீ குடிப்ப சுகர் இல்லாமதா குடிச்சிட்ருக்க இப்ப லெமன் டீ குடிக்கற டைம்தா
நா
இப்பதா லெமன் டீ குடிச்சனா சுகர் கட் சுகர் லோ நோ சுகர்தா
ஆனா அது ரொம்ப நல்லாருக் காதுல்லங்க ஒரு டேஸ்ட்டே இருக்காதுல்ல
டேஸ்ட் பாத்தா ஹெல்த்து போயிருமே
ஆமா எப்பிடி செரி நீ என்ன ஸ்வீட் செய்
புரியலிங்க எனக்கு புடிச்ச ஸ்வீட் வந்து லட்டு தாங்க பிடிக்கு எனக்கு என்னது
செய்ய தெரியுமானு கேட்ட
செய்ய தெரியாம என்னங்க பூந்தி பூந்திதான பூந்தி சுட்டு
ஏங்க அதுக்குனு ஒரு பக்குவ இருக்குல்லங்க இப்போ எல்லாரு லட்டு செஞ்சாலு லட்டு நல்லா வருன்னு அர்த்த இல்லல்ல
லிக்விட் மாரி கலக்கிக்கனு
இல்ல ஒழுங்கா கடலமாவுன் சொல்லுங்க கல்லமாவு கல்லமாவு
அதாங்க கடலை மாவை ரெண்டு டீஸ் பூன் எடுக்கவும்
இல்லிங்க இங்க இந்த ஈர வெங் காய எல்லா வேண்டா சார் இந்த ஒழுக்கலா
இல்லிங்க கல்லமாவ எடுத்து கலக்கிகோங்க நல்லா ரொம்ப தண்ணி இல்லாம ரொம்போ கெட்டியாவு இல்லாம மீடியம் பதுல க கலக்கிட்டு நம்ம ஜல்ல
முன்ன பின்னாடி பண்ணிருக்கிங்ளா
பண்ணிருக்கனே
நீங்க பண்ணிருக்கீங்ளா
ஆ ஆமாங்க
ஓகே சொல்லுங்க
முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ப்ரோஸ்ஸஸ் முன்னாடி என்ன பண்ணணுணா சக்கர தண்ணி இருக்குல
உம்
த்த அ சக்கரயா சக்கர பாகனு சொல்வாங்கல நல்லா பாக நல்லா காச்சிக்கோ நல்லா காச்சி வச்சுக்குணும் மீன்ஸ் அதுக்கும் அதவுது வந்து அ அது சுட்டு அது சுட சுடவே அந்த அத எடுக்க எடுக்கவே திருப்பி அத பச்ச தண்ணில சொல்னு சூடோட இருக்கிறதா உங்களுக்கு புரியும்
ஆ போய் எடுத்துக்குடு உங்க அம்மா கிட்ட
செரிங்லா அந்த சக்கர தண்ணி நல்லா புரியும் புரியும் போது நட்டு வந்து இதாகும் கல்ட்டுன அப்பறோ என்ன பண்ணணும் நல்லா உரிஞ்சதுக்கு அப்புறோ உரிஞ்சதுக்கு அப்றோ லட்ட புடிச்சு அதுல வந்து பத்தி பாத்திங்னா லட்டு கூட வந்து இந்த கை தண்ணி இதனத்துக்கு அப்றோ தண்ணி ஃபுல்லா அந்த தக்க தரிப்புல கலட்டு உள்ளில ஒலிஞ்சது வலகு வலகு குழமம் அவுலுக்கில்ல மீன் சிப்ப அர கிலோ குடுத்தோம்னா அர கிலோ மாவு கூட்ட அதுக்கு ஒரு ஒன்ற கிலோ அந்த இது ஊத்தணும் ஒன்றர கிலோ வந்து பாத்தீங்கனா நம்ம இது போடணும்
அப்ப தா அரை கிலோ இதுக்கு ஒன்ற கிலோ சக்கர போட்டு இது பண்ணணுங்க பால்க்கு அப்றோ தாங்க அந்த இது அந்த பால் வந்து தண்ணீரு சக்கர நெறையா புடிக்கும்
பால் விடுவாலா
சக்கர தண்ணீங்க சக்கர பால் இருக்காங்க அது வந்து இதாகும்னால சக்கரை பொது இது பண்ணும் போது டேஸ்ட் அதுக்கப்புறோ அந் அந்த இதிலேயே வந்து எல்லா வந்து ஏலக்கா பிளேவருக்காக ஏலக்கா சா இப்ப வந்து அதுலா வந்து ட்ட வந்து பாத்தீ ஆக்சுவலா வந்து ஒன்னுமே இல்லைங்க அந்த ஹா க எளோமேட்டிக் பதில் சும்மா நார்மலா போட்டா போதுங்க அந்த ஆல்டர்நேட்டிவ்க்கு பதிலா லைட்டா வந்து அந்த இது போடுவாங்க ஜிலைட் போடுவாங்னு சொனிங்கல்ல போடுவாங்க பவுடர் மாரி அந்த பவுடர் போட்ட ஒட்னே என்ன புரியலங்க
அது ஆராய்ச்சி பண்ணலால்ல
ஆமா ஆமா ஒன்னு ஒன்னு சீரம் ஊத்துவாங்க இல்லனா வந்து ஒரு பக்கோ சீ சீரம் ஊத் வாங்க ஒவ்வொரு பக்கோ வந்து பாத்தீங்கன்னா அந் இந்த ஜிலேபி பவுடரு மாரி இருக்குதுன்னு வாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு லட்டு வந்து இதாகோ அந்த பாத்த அப்டியே புழுஞ்சி அப்படியே வந்து வடக்கல்ல இருந்து எடுத்து அப்டியே தூக்கி அந்த இதுல போட்ருவாங்க அது நல்ல ஊரு ஒரு ஹவர் பாத்து அ சக்க தண்ணி இல்லைங்க
ஏங்க பூந் இங்க இப்ப என்ன நா பூந்தியாவே சக்கரை பகுல போட்ருவாங்களா
ஆமா
சொல்லுங்க அரைச்சல்லா போடுவாங்கலா லைட்டா லைட்டா மிக்ஸ் பண்ணி அதாவது கொஞ்சோ மிக்சிங் அரைச்சிட்டு அரைச்சிட்டு போடுறாங்கல்ல
எங்க மிக்சிங் அரைக்கல மாட்டாங்க அப்டியே போட் வாங்க சக்கர பகுல போட்டு
எங்க சின்ன சின்ன இது பூந்தியா வந்தா அப்டி போட்டுல்லா இது கொஞ்சோ பெரிய பூந்தியா தானே இருக்கும் அப்போ ஒரு இது சுத்து சுத்துவாங்கல்ல லைட்டா
ஏங்க சுத்தல்லா மாட்டாங்க சுத்துனா ஒடஞ்சிருங்க அந்த பூந்தியோட ஃபுல் ஷேப் வராதுங்க புடிக்க முடியாதுங்க அது வந்து அந்த கரண்டி சைஸ் பொறுதுதா ரொம்ப சின்ன கரண்டியாக இருந்தா சின்னதா போடுவோ பெரிய கரண்டி பெரிய ஜல்ல ஓட்டா பெசா இருந்தா பெருசு உழுகும் நம்ம அது தகுந்த மாதிரி போட்டு அ கரெக்டா அந்த செவவு செவுல வந்து பண்ணோம்னா கரெக் கரெக்டா உழு உள்ள உழுகோ உழுந் ஒண்ணே நம்ம என்ன பண்ணோ அத எடுத்து தண்ல போட்டாங்களா அதுக்கப்றோ ஒரு ப்ராசஸ் இருக்குங்க அது ஏலக்கா இதல்ல வந்து ஏலக்கால்லா ஒடச்சி லைட்டா
உம் இந்த ஆரஞ்சு கலர் லட்டுக்கு எள்ளு போடுவாங்க வெள்ள எள்ளு அத்தா டேஸ்ட இருக்கும்
அதுதாங்க லைட்ட வருத்திருப்பாங்க நெய் கிழ வரியா
இத எள்ளலையா வெள்ள எள்லையா
எ எள்ளு அப்புறோ ஏலக்கா முந்திரி அதுக்கப்புறோ அதுகப்புறோ வந்து அது பேரு என்ன திராட்சி த்த கருவே வு பச்ச திராட்ச க டுது காஞ்ச திராட்ச லைட்டா வறுத்து அது வந்து அந்த நெய்யோட வந்து போட்ருவாங்க அப்புற என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு த்தங்ளு அவங்களோட இதுக்கு தகுந்த மாரி ஒருத்தங்க வந்து நெய் ஊத்தி கொஞ்ச கொஞ்சமா புடிப்பாங் அப்டி நெய்யோட நெய் ஊத்தி அந்த நெய்ய வந்து அப்டி வந்து அப்டில உருண்ட உருண்டையா பிடிச்சு வெப்பாங்க ஒவ்வொருத்தங்க த தட் மீன்ஸ் அவங்களுக் என்ன இதா இருக்கோ தண்ணில கை கை நனச்சுப்பாங்க ஒட்டாம இருக்கறக்கு நா செஞ்சிருக்கங்க வீட்ல லட்டு
பரவாலங்க எனக்கெலா நெஜமாவே செய்ய தெரியாது புடிக்கு ஆனா நம்ம அதெல்லா செஞ்சு ச ஒழுங்கா வரல அப்படிங்கிற மாரி நம்ம அத விட்ருவ எங்க வீட்ல நாங்க ஒருக்கா செஞ்சோ அந்தளவுக்கு பர்ஃபக்டா வரல சோ அதனால அத விட் டுட்டோ
அதாங்க ஒன் மீன்ஸ் நம்ம அப்படியே நம்மல லட்டெல்லா செய்வாங்க பத்து கிலோ லட்டுலா லாஃப்ட்டோட அடுக்கிருவோ
அப்ப கடைல்லா வெச்சு ஆர்டர் பண்ணிர்லா அப்டிங்கிறிங்ளா கடெல்லா வச்சு ஆர்டர் பண்ணிடலாங்றிங்ளா
ஏங்க நாங் நீ இதெலா எப்படி ப பணறதுன் கேட்டிங்னா எங்க வீட்ல வந்து எங்க மீன்ஸ் நாங்க ஒட்டுக்கா இருக்கும்போது எல்லா ஃபேமிலியா ஒ ஒட்டுக்கா இது பண்ணும் போது இந்த வீட்ல செய்வாங்க அப்ப நம்ம கூட சேந்து வீட்டு அம்மாக்கு பெரிம்மாக்லா ஹெல்ப் பண்ணும் போது கத்துக்கிட்டதா அதெல்லா
நல்ல விஷயந்தாங் க நெஜமாவே கத்துக்கிட்டது நல்ல விஷயந்தா இந் கத்துக்கிட்ட விஷயத்த ஏ உள்ளயே வெச்சு க்காக எல்லாத்து ஹெல்ப் பண்ணி சப்போட் பண்ணீங்கன்னா கூட கொஞ் இதா இருக்கு
உள்ளை உள்ள என்னங்க வச்சுக்குறாங்க உள்ள ஏ மனசுல எ ஏ ஏ பொண்டாட்டி மட்டுந்தாங்க இருக்கா
யார்ங்க அது ஓ யார்
ஹலோ
சொல்லுங்க
அதுதாங்க அந்த விஷயொ வந்து அவங்களுக்கு ரொம்ப புடிக்குன்னா அந்த விஷயத்த நம்ம அவ்ங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணிர்வ பண்ணி அவ்ங்களுக்கு அந்த விஷயத்த வந்து பெஷலா குடுப்ப ம்
செரிங்க செரி செரி வேற வேற என்ன
வேற என்ன செய் தெரிவாளா தேங்கா பர்பி செய்வனே
தேங்க பர்ஃபியா
உம்
அதுக்கு யாருங்க இருவது தேங்கா திருவுறது உங்க ஊர் சைட்லா யாருமே தேங்காத்
தேங்கா துருவோங்க தேங்கா பர்பி செய்வோ கல்ல பர்பி செய்வோ துருவ்வாங்க தேங்கா துருவி போடுவாங்க அ பொரியலுக்குலா எப்டிங்க தேங்கா துருவாம அப்டியே வந் தேங்கா வந்து முழுஸ் முழ்சாவாங்க போடுவாங்க துருவல்ருக்கு அருகாமனைல இருக்குல்ல துருவ வேண்டிதா
துருவாங்க
புரியலீங்க அதுக்குன் தனியா அந்த ரவுண்டு சுத்துவோல்ல
ஆமா
அதுருந்துது அது ஒடச்சு போட்ட நாந்தா ஒடச்ச எதுக்கோ ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு செய்ய சொன்னாங்க அன்னைக்கு நா செய்யம் போது ஒடஞ்சிருச்சுங்க கைப்பட்டு
போதே வளந்துருச்சு கோவத்ல ஒடைக்கல
கோவத்துல ஒடச்சன்னா கோவத்துலதா ஒடச்ச மீன்ஸ் என்ன என்ன என்ன தேங்கா உட்டாங்ளேன் சொல்லிட்டு ஒரு கோவொ
யோவ் வேல செய் சொன்னதுக்கா வேல செய் சொன்னதுக்கா
ஒரு மூடி ரெண்டு மூடினா தெரியாதுங்க இருவது இருவது மூடி தேங்கா எப்டிங்க
உங்களுக்கு தெரியுமா இங்கெல்லா சமை யல் ஃபங்க்ஷன் பேமிலீல அப்டிதா பத்து மூடி இருவது மூடி துருவ சொல்வாங் எல்லா துருவ்வாங்க அதெல்லா நெனச்சா என்ன பண்ணுவீங்க
அ
நம்மலா அப்ப அவ்ளதா சுலபொ இல்லைங்க அளவாதா சுலபொ அ
ஏ இங்கெ வா மழ பெய்யுது
தேங்கா சட்னிக்லா வந்து வீட்ல ஆ செய்ய வச்சாதா பபங்க்ஷன்லா செஞ்சு உட்ருவாங்க அப்றொ உருள அப்றொ போண்டா போடுவங்க அந்த போண்டா
போண்டாலா எனக்கு புடிக்காதுங்க
அப்பளொ வந்து வாழக்கா பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி ப்ரட் பஜ் ஜி உர்ளக்கெழங்கு பஜ்ஜி அப் மொளகா பஜ்ஜி போடுவயா அப்போ ஆளு பரோட்டா செய்வே